ஹலோ
ஹலோ
ஹலோ அக்கா கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ
ஹலோ அ
அக்கா கேக்குதுங்ளா
ஆ கேக்குது ஆ கேக்குது கேக்குது
சொல்லுங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லா இருக்கே நீங்க நல்லா இருக்கீங்ளா
நல்லாருக்கீங்ளா அ நல்லார்க்கே வீட்ல எல்லா நல்லா இருக்காங்ளா
ஆமாக்கா வீட்ல நல்லா இருக்காங்க அங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்க என்ன பண்
அலோ
ஹலோ ஆ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க
கேக்குதுக்கா உங்களுக் கேக்குதுங்ளா
ஆ கேக்குது என்ன பண்ணிட்ருக்கீங்க
நா சும்மாதாக்கா இருக்கே நீங்க
நா ஹாஸ்டலுக் போலான்ட்டு கெளம் பிட்ருக்கே
ஹாஸ்டலுக் போறீங்ளா ஏ நீங்க ஃபேம்லி கூட இல்லெங்ளா
ஹாஸ்டல் இல்ல ஆக்சுலா ஒர்க்குகாக ஹாஸ்டல்ல இர் வேண்டியதா இருக்கு
அச்சச்சோ இப்போ எவ்ளோ வர்ஷமா ஹாஸ்டல்ல இருக்கீங்க அப்பா அம்மாவ விட்டு
ஆ நா கிட்டத்தட்டமா ஒரு ஃபைவ் இயர்ஸா ஹாஸ்டல்ல இருக்கே
அப்போ இப்ப குடும்பத்துல எல்லார் கூட இருக்ற மாதிரி ஃபீல் அங்க இருக்கா இல்லையா
ம் இல்ல இங்கர்ந்தா கொஞ்சோ லோன்லியாதா ஃபீல் ஆகுது கொஞ்சோ இல்ல ரொம்பவே லோன்லியாதா ஃபீல்
அப்போ ஃபீல்ல விடு குடும்பத்தோட இருந்தாதா நீங்க என்ன டெசிஷன் எடுத்தாலு ஒரு கரெக்டா இருக்கு அங்க என்ன பண்ணுவீங்க தனியா குடும்பத்த மிஸ் பண்ணா என்ன பண்ணுவீங்க
அங்க சும்மாவே நா ரெஸ்ட் எடுக்கவேண்டியதா சும்மா ஆ ஏதாது யோச்ட்டு உக்காரவேண்டியதா
திடீர்னு உங்க அப்பா அம்மாவ பாக்குற மாரி இருந்தா என்ன பண்ணுவீங்க
அது அப்ப அந்த டைம்ல எதாச்சு லீவ் கெடச்சிச்சின்னா வருவே
சரிங்க்கா
ஆ இல்லாட்டி வரவு முடியாது
சேரி சேரிங்க்கா
ஆனாலுமே நம்ளுக்கு ஏதாது ஒரு தேவ ஏதாச்சுனா ஆ டக்குன்னு வாங்க கூட முடியாது அங்கிர்ந்தா இப்ப ஃபேம்லி கூட இருந்ச்சுனா நம்ம போயி ஆமா ஃபேம்லி கூடர்ந்தா நம்ம வாங்க முடியாட்னா கூட எதையாது வாங்கிட்டு வர சொல்லா
ஆமங்க
ஹெல்ப் பண்றவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஏதாது வாய்ட்டு வரே வந்தா நம்ம தனியாவே ஆ நம்ளுக்கு ஒரு மாரி ஆஃபிஸ் போய் வந்து லேட்டாயி டயர்டு ஆச்சுனா கூட ஏதாது கடைகுபோய் ஏதாவது வாங்ணுனா கூட ரொம்ப டயர்ட் ஆகு
கா நீங்ளேயேது போயாகணு ப்ரூவ் பண்ணா யாரு வரமாட்
ஆமா ஏதாச்சு ஒரு டவுட்டுனா யார்‌டயாது எதாவ்து டிசிஷன் யார்ட்டியாது கேக்லானா கூட கேக்கவு யாரு இல்ல
இல்ல நீங்க என்ன பண்றீங்கனா உங்க குடும்பத்தோட வந் ந்து இது ஊர்லியே இருந்துக்கோங்க வேல இங்க ஏதாவ்து தெரிஞ்சா இங்க வந்து வேல பாருங்க ஏ தனிமையா இருக்கீங்க குடும்பத்தோட இருக்றதுதா நல்லா
அ
செரிங்க வீட்லருந்து வேல கெடைக்குற மாதிரி ஏனா இப்பல்லா கிராமத்துல கூட இன்டர்நெட்டுமான வசதி எல்லா வந்ருக்கு அப்போ அப்பா அம்மாவையு பாத்து அப்டியே வேலையு பாத்துக்லா
ஆமா அப்டிதா பண்ணணு ஆனா நா தேடிட்ருக்கு கெடச்சா வந்துர்லா நம்ம டைமுக்கு கெடைக்கற்து இல்லயே
ஆமாங்க ஒங்க குடும்பத்துல எத்தன பேரு இருக்காங்க
குடும்பத்துல அம்மா அப்பா அ தம்பி தங்கச்சி அப்த்தாலா எல்லா இருக்காங்க
அவுங்க எல்லாவு ஊ கிராமத்துல இருக்காங்களா இல்ல தங்கச்சி அண்ணா அவுங்க எல்லா படிக்கணுன்னு ஒங்ள மாதிரி வந்துட்டாங்ளா
ட்டுருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்டியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அதனால வீட்டுல இருக்காங்க
ஓ நீங்க மட்டுந்தா தனியா வந்துட்டீங்க அப்புடின்னா ரொம் ஓ செர்ம்மா இருக்கோ
நா ரொம்ப நாளா ஒர்க் தேடிட்டுருந்தே எனக்கு கெடைக்குல செரி இது இந்த் ஒருவா கெடைச்சிச்சு இது ஹாஸ்டல் இருக்குன்றதுனால எதுக்கு வேணா சொல்றதுன்னு நா ஜாய்ன்ட் பண்ணிடே இப்ப ஜாய்ன் பண்ணதுக்கு அப்புறோ தா தெரியுது ஃபேமிலி கூட இருந் அ என்ன ஆனாலுமே ஒரு கைடன்ஸ் கெடைக்கூ ஒரு சேஃப்
பாப்போ
கே இருந்தம் சின்ன ஒடம் சரில்லன்னா கூட எல்லா பாத்து
நம்மள பாப் பாக்க ம்மொ அங்கன்னா ஒடம்பு சர்ல்லன்னா பாக்க யாரூ இருப்பாங்க அங்க
ஆமா அந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ணுவன் தா
ஆமாங்க அந்த டைம் ஏ எந்த ப்ரெண்ட் இருந்தாலு வீட்ல அப்பா அம்மா பாக் இருக்கர மாதிரி நம்மள பாத்துக்க மாட்டாங்க
ஆம்மா இல்ல அவுங்க பாத்தாலுமே நம்மளுக்கே அவங்களுக்கு பேர்டன் குடுக்குற மாதிரி இருக்கோ
ஆமாங்க செரியா
இது ஃபேமிலின்னா ஃபேமிலின்னா நம்ம நம்மக்கி என்னனாலுமே நம்ம சொல்லிக்கில அங்கேயே வாமிட் வந்தா கூட வாமிட் எடுத்தா கூட சொல்றதுக்கு யாரு ஒண்ணுல்ல சொல்ல மாட்டாங்க அங்கே என்னனா நம்ம பிரெண்ட்ஸ் அதெல்லா சொல்லவூ முடியாது
முடியாது நம்மளுக்கே சங்கடமா இருக்கே
ஆ எந்த மாத் திக் ப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே நம்மளுக்கே சங்கடமா இருக்கூ
ஆமாங்
அதுனால அது ஒன்னூ பண்ண முடியாது எப்டியானாலு ஃபேமிலி மாதிரி அ எங்கேப் போனாலூ இதப்பா செட் பண்ண முடியாது ஃபேமிலியோட ப
பாண்டே தனி பாண்ட் நீங்க இப்போ ஒரு சிலருக்கு ஃபேமிலி கூட இருக்குறது புடிக்கூ ஒரு சிலருக்கு ப்ரெண்ட்ஸ் கூட இருக்குறது புடிக்கூ உங்களுக்கு பேமிலின்னு சொன்னீங்க ஆனா அதே மாதிரித் ஃபர்ஸ்ட் நீங்க குடும்ப எங்கேயாவது அ வெளியே டூர் போகூ போதெல்லா ஆ குடும்பத்தோட போனா நல்லா இருக்கு புடிக்குங்களா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போனா புடிக்குங்களா
இல்ல கண்டிப்பா நா ஃபேமிலி கூட போறத்துக்கு போனா நம்ம போற எடோ எப்டி இருக்க என்ன இருக் என்ன ஒண்ணு தெரியாது
நம்ம ஃபேமிலி கூட போனா சேப்டியாருக்கூ ப்ரெண்ட்ஸ் கூட போனா அதுவே பயமா இருக்கூ ஏனா சேஃப் இருக்கூ பட் அ ஏதாச்சு ஒரு ப்ராப்ளம்னா நாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஏஜ்ல இருப்போம்ல்ல எப்டி ஹேண்டில் பண்ணுவோ அந்த பயம் இருக்கோ ஃபேமிலின்னா நம்மள விட பெரியவங்க இருப்பாங்க அவங்க பாத்துக்குவாங்க
ஆமாங்க நம்ம ஊருக்குள்ள இருக்க எல் குரூப் செர்னு ஒருத்தல கிட்ட கேட்டுக்கலா ஏதாவதுன்னா அவுங்களே வந்துப் பாத்துப்பாங்க திருட்டு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம ஃபேமிலி வருவாங்க
நம்மளா ஆங்க இன்வால்வ் பண்ண மாட்டாங்க
ஆமாம்மா
ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன ஜாலியா என்ஜாய் பண்ணலா டான்ஸ் ஆடலா எல்லா பண்லா ஆனாலுமே ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தா பயோ சேஃப்டி ஃபேமிலி தா சேஃப்டி
செகி எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நாங்க குடும்பத்தோடதாருக்கோ நாங்க கூட்டு குடும்பமாதா இருக்கோ அதனால நா தாத்தா பாட்டி கொழு தாத்தா கொழு பாட்டி அப்பா அம்மா நா தங்கச்சி எல்லாரு ஒரே வீட்ல தாருக்கோ இப்போ நீங்க சொல்லும் போது என்னையு உங்க இடத்து இதுல நெனைச்சு பாத்தா எனக்கு பயமாருக்குது ஆ சப்போஸ் தனியா போயிருந்துட்டா என்ன ஆகுறது இவுங்கெல்லா விட்டுட்டு போனா யா எ எப்டி கஷ்டப்பட்ணு
ஆ
உங்கள நெனைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க கூடிய சீக்கிரோ வீட்டுக்கு வந்து வேல பாப்பீங்க ஆமாங்க அக்கா
ஆமா ஆனா என்ன வொர்க் விடலன்னா நம்ம ஒர்க் போறோன்ற பேர்ல கொஞ்சோ கமிட்மெண்ட்டெல்லா இழுத்து வச்சாச்சு டக்குன்னு விட்டேன்னா நம்ம அந்த கமிட்மெண்ட் எல்லாமே இது பண்ணணு அதுக்காகதா சொல்லிரனு
நீங்க உங்க உங்க குடும்ப ஆமாங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆ நீங்க இருக்கிற இடத்துக்கு எவ்ளோ தூரம் போகணு
அ நாங்க நா கி பத்து நாஸ் ட்ராவல் பண்ணணு
ஓ அவ்ளோ மண் நேரோ போவீங்ளா ஓகேனா போகறதுக்கே ஒரு நாள் ஆய்டுமே அப்போ உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆ நாள் லீவ் கெடைச்சாதா உங்களால போய் எல்லாரையு பாக்க முடியு அக்கா கேக்குதுங்ளா ஹலோ ஹலோ